சொல்
நலாருக்கீங்ளா
ம் நாங்க நல்லா இருக்கோ நீங்க நல்லாக்கீங்ளா
நா நல்லா இருக்கே சாப்டீங்ளா
ஆ சாப்டாச்சி
என்ன சாப்பாடு
நீ சாப்டீங்ளா எப்பா இட்லி சாப்டோ நீங்க சாப்டீங்ளா
அதா சா அதா சாப்டாச்சுங்க தோச கொஞ்சோ ஊத்துனே
ம் செரிங்க
வந்து இப்பதா சாப்ட்டோ
சரி இப்ப என்ன பண்ரிங்க இப்ப
என்ன பண்றது தெரியல அதா உக்காந்துருக்கோ மணி ஆய்ட்டு தூங்கணு பசங்க படிச்சிட்ருக்காங்க நீ என்ன செஞ்சிங் கடைக்லா போய்ட்டு வந்ட்டீங்களா
ஆ போய்ட்டு வந்ததாச்சுங்க
என்ன வாய்ண்ட்டு வந்தீய போயி
இப்பதா வந்து இட்லி வாங்கிட்டு வந்தே பக்கத்துல இப்பதா வந்தே ப்டி சாப்டுட்டுக்காங்க
செரி செரிங்க இங் நீ வீட்ல மாவரப்பீங்ளா இல்ல கடைல்தா வாங்குவீங்ளா
எப்பயாது மாவு வந்து புளிச்சு பேட்னா கடைல வாங்கிப்போங்க
யா சேரி சரிங்க அரிசிலா எங்க வாங் கடையில தா வாங்க மொத்தமா வாங்குவீங்ளா இல்ல அப்ப அப்ப வாங்கிப்பீங்ளா
அதா ரேஷன் கட்ல வாங்கிப்போங்க ரேஷன் அரிசி வாங்கப்போ
ஆ சேரி சரிங்க அதுவு நல்லாதாங்க இருக்கு இட்லிக்கு நல்லா வரு
ஆமாங்க அதா நாங்க வந்து வைக்கோ டெய்லியு
ஆமாங்க இப்ப சுகருக்ளா அதான நல்லதுங்குறாங்க ரேஷன் அரிசி சாப்ட்டாதா நல்லது நல்லதுங்கு அப்டிங்குறாங்க அதுல சுகர் இல்லங்றாங்க
ம் ஆமாங்க
காய்கறினா எங்க வாங்குவீங்க
நாங்க ஒரு தோட்டோ வச்சுக்கோங்க அங்கேயே எடுத்துப்போங்க
என்னென்ன காய்கறி வச்சிருகீங்க
அ கத்ரிக்கா வச்சிருக்கோ அ முருங்கா வச்சிருக்கோ சுண்டைக்கா வச்சிருக்கோ இன்னு நெறையா வச்சுக்கோங்க
அதுக்க பூச்சு அடிக்கடி வருதுங்க என்ன பண்ணுவீங்க
அதுக்கு வந்த மருந்து அடிப்போங்க இந்த மாரி பூச்சி வாரக்குல்லாத மருந்தடிப்போ
ஆ எப்டி அடிக்கனு தெரியுமா நா நானு வச்சிருக்கே ஆனா இந்த வெள்ளப்பூச்சி அதிகமா இருக்கு அதுல என்ன பண்றது செடியே வீணாக்குதுங்க
அந்தாங்க அதுக்கு வந்து ஒரு கள குழு ஆ‌க் களக்கொள்ளினு ஒரு மருந்துக்குங்க அது வந்து வாங்கனூன்ச்சே அது வந்து தண்ணில கொஞ்சோ கலந்துகிட்டு அத வந்து உங்க நெலத்துல அடிச்சிங்க வச்சு எந்த பூச்சு வராதுங்க
அப்டியாங்க எப்டி ஸ்பேரயர் மாரி பண்ணி அடிக்கணுமாங்க அப்டி ஊத்தி உட்ணுமா
த ஸ்ப்ரே மா அடிக்கணுங்க அந்த இடம் ஈரமா வைக்கந்தா
அப்டியா சரி சரி செத்து போயடுமாங்க செடியெல்லா
ஆ செத்து போயிருங்க
நாங்க அந்த இதுக்குலா இந்த சாம்பல்ருக்கு பாத்தீங்களா
த புரியல என்னங்க
சாம்பல் சாம்பல்ருக்கு பாத்தீங்ளா
ஆமா ஆமாங்க
அ அது தாங்க நாங்க தெளிப்போ அத தெளிச்சா கூம் இந்த பசினி பூச்சல்லா சாகுன்னு சொல்றாங்க அப்புற இந்த தேவோர் கரைசல் னு ஒண்ணு இருக்குங்க அ தயிருயு தேங்காப்பாலையு மிக்ஸ் பண்ணி ஒ பத்து நாள் வச்சிடணு வச்சுட்டா நல்லா புளிச்சிருங்க அது அதையு அடிச்சாளு இந்த பூச்சித்தாக்குதல் கட்டுப்படுத்தலானு சொல்றாங்க அதா ஒரு நாள் செஞ்சு பாக்கணுன்ட்டு இருக்குங்க
இப்ப நாங்களு செஞ்சு பாக்லாமாங்க
அ நீங்களு அதுமா அது செஞ்சுப்பாருங்களே நல்லா கேக்குங்க அது ஒரு நாள் பா ஆ ஒரு நாள் நீங்க சொல்லுங்க நான் எப்படின் சொல்லி தரே அந்த மொறய பயன்படுத்தி நீங்க செஞ்சு பாருங்க நல்லா கேக்கு நல்லா அது வந்து அ மேல உள்ள மெலிக எல்லா செத் துருங்கது ஏனா அது புளிச்சு போயிருக்குல்ல இந்த மோரல்லா
ஆமாங்க
ஆ அதனாலந்து அந்த செடிய எல்லா செத்து போயிடு செடி சாவாது அந்த பூச்சி எல்லா செத்து போயிடுங்க
து நல்லா இருக்கேங்க நாங்களு வந்து செஞ்சு பாக்குறோங்க
ஆ அப்ப என்ன பெஸ்ட் ஐடியானா அந்த எந்த இலையெல்லா அந்த பூச்சிருக்கோ அந்த இலைய வந்து கிள்ளிட்டாலே போதுங்க அடுத்த செடிக்கு பரவாம இருக்கு
அது உண்மத தாங்க அது எங்க வே நை டைம் இருக்கு இப்போ வந்து எங்க வீட்டு ஸ்கூலுக்கழச்சிட்டு போணு மர்டியு வந்து அழச்சு வரணு டைம் இல்லைங்க காக வந்து போறதுக்கு
ஆமா அதுவு உண்ம தாங்க வீட்டு வேலைக்கு கரெக்டாருக்கு டைமு காய்கறி எப்டி இங்கதா வாங்குவீளா இல்ல சந்தைல போய் அந்தப்ப வாங்கறது உண்டா
சந்தைல வந்து எப்பயாவது காரைக்கால் போற வேண் வேலஇருந்தா அங்க போய் வாங்கிக்வோங்க
என்னென்ன காயெல்லா வாங்கிட்டு வந்துருக்கிங்க நல்ல மலிவா இருக்குமாங்க
அ நல்ல மலிவாக்குங்க அ ஞாயித்துக்க ஞாயித்துகிழம் போடுவாங்ளா அந்த கல்ல வாங்குவோங்க சந்தைல
என்னென்ன வாங்குவீங்க போயி அங்க
எதோ ம் கம்மியான பழமா இருந்தா வாங்கிப்போங்க அந்த அப்பிளு அ மாதுளம்பழம் அதல்லா வாங்கிப்போங்க
காயி வெங்காய தக்காளில்லா
அது வந்து தோட்டத்தே எடுத்துப்போ எப்பயாது வந்து இல்லைன்னா இந்த விளைக்கலனா அங்க போய் வாங்கிப்போங்க
கேரட்டு பீட்ரூட்டு லா இன்னமு அதுலாமா போடுறீங்க கொல்லைல
அதல்லா போட்லானு இருக்கோ ஆனா டைம் இல்லங்க இப்போதைக்கு
அதெல்லா நம்ம கிளைமேட்டுக் வளருமாங்க அதனா ஊட்டி சைடு தா வளரும்னு சொல்றாங்க கேரட் எல்லா நம்ப வீட்ல வச்சா அதுலா வளருமா
அது வந்து வந்து பண்ணி பாக்கணுங்க எல்லா வெச்சு பாக்கணு வளந்தா நல்லது வளலனா போய் வாங்கதா செய்யணுங்க
அதுவு சொல் நைட்டுதா நம்ம வெச்சி ஒரு தடவ ட்ரை பண்ணி பாக்கலா வளருதா வருதா இப்பதா எங்க பாத்தாலு எல்லாமே வளருதுன்னு சொல்றாங்க வேற என்னென்ன வெச்சிருக்கிங்க ஏதா பழ செடி எல்லா வெச்சிருக்கிங்களா
பழ செடியா பழ செடில வந்து ஆ ஆ வா வாழமர வெச்சிருக்கோ மாமர வெச்சிருக்கோ அதுல வெச்சுக்கோங்க
வேறென்ன வெச்சிருக்கிங்க
ஆ தென்னைமர வெச்சுருக்கோ முருங்கமர வச்சுருக்கோ
சப்போட்டா அதெல்லா சரி கொய்யாலா வெச்சிருக்கிங்களா
ஆ வெச்சுக்கோ கொயா கொயா வெச்சிருக்கோ அப்ப நெறையா வெச்சுக்கோங்க கருவேப்பிளாச்சுக்கு இல்லங்க இப்பதா வந்து வளந்துட்டு இருக்கு இன்னு எப்ப மரமாவு தெர்லங்க
ஆமா தண்ணில்லா உடுவிங்ளா எப்படி தண்ணி எல்லா உடுவிங்க டெய்லி உடுவிங்ளா இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உடுவிங்ளா
வாரத்துல ஒரு ரெண்டு மூணு நாள் போயிட்டு அவுங்க சாயங்கால நேரந்தா போவாங்க அதா டைம் அப்பதா டைமுக்குங்க அப்தா வந்து எல்லா ஸ்கூல் விட்டு வருவாங்க அதுக்கு முன்னாடியே தண்ணியா தண்ணி உட்டு அ போய் அப்படியோ அழச்சுட்டு வீட்டு வீட்டுக் போயிடலாம்ல அப்படியாது டைமு அதே எடுத்துக்கலா
ஆ அது நல்லதுதாங்க அது சாயந்தரல உடறதாங்க நல்லது ஏன்னா வேவு கால நேரத்துல உட்டா வெயில எல்லா செத்தத்துரல காஞ்சி போயிடு சாயந்தர உட்டாலு கொஞ்ச நாள்த்துக்கு நல்லா இருக்கு மண்ல நல்லா ஊறி போய் நல்லாருக்குங்க நாங்களு அப்படிதாங்க மாடியில கொஞ்ச தோட்ட வெக்கலானு பாத்தோ ஆனா இப்ப இருக்கிற வெயிலுக்கு எங்க எல்லா செடியு செத்து போது ஒன்னொண்ணா சாகுதுங்க
ஆமாங்க இப்பதா நாங்களு பாத்தோ எல்லா செடியு வாடி செத்து போதுங்க நாங்களு மறந்து போயர்றோ தண்ணியா ஊத்த அவங்க எலத்துலயே பாக்க முடில இப்ப இங்க எப்படி பாக்குறதுங்க
ஆமாமா அதுவு கரெட்டு தாங்க ஊட்டு வேலையே பாக்க முடில எங்க எல்லா வேலையு நம்மளே இழுத்து போட்டு செய்யறது கோவிலுக்கெல்லாம் போவிங்ளா
புரிலங்க என்னங்க
கோவிலுக்கெல்லாம் போவிங்ளா
ஆ கோயிலுக்கு போவங்க
எங்க கிட்ட இருக்கா எட்டி இருக்கா
கொஞ்ச தூரத்துலதா இருக்குங்க
எதுல போவிங்க
இந்த பைக்ல போவோ
அப்டிங்ளா சேரி சேரிங்க தெர்லங்க செரி என்ன சாப்பாடு இன்னிக்கு நைட் இட்லியா மதிய என்ன சாப்டிங்க
மதியமா அ புள்ளைங்களுக்குலா வந்து தயிர் சாத குடுத்துட்டு நாங்க வந்து இத ஃபங்க்ஷனப்ப போடுவங்க
என்ன ஃபங்கஷன் இன்னிக்கி என்ன சாப்பாடு அங்க
அங்கயாங்க பிரியாணி செஞ்சாங்க
ஆ ஓ பிள்ளைங்களுக்கு மட்டு தயிர் சோறு உங்களுக்கு மட்டு பிரியாணியா
அதுக்கப்புற வந்து வீட்ல வந்த எல்லாக்கு பிரியாணி பிரியாணி குடுத்தாச்சுங்க அ பக்கால குடுத்தாங்க
ஓ அப்படியா நீங்க அத குடுத்துட்டீங்க
ஆமாங்க
பிரியான் மட்டன் பிரியாணியா
ஏ அவுங்க சிக்கன் பிரியாணி குட்த்தாங்க இதுல குஸ்கா வேற குடுத்தாங்க
ம் ஆ நாளைக்கு தா செய்லான்ட்டு இக்கறங்க பசங்களுக்கு நாளைக்கு கா வெளில போற வேல இருக்கு அதுதா நாளைக் காலையில பசங்களுக்கு செஞ்சி சிக்கன் பிரியாணி தா கேட்டிருக்காங்க பசங்க அதா செஞ்சி அப்டியே ஸ்கூல்ல குடுத்துட்டு அப்டியே கடைக்கு போலான்ட்டுக்க பாத்திங்களா இந்த அதே இதுங்க பசி வந்தா நல்லா சாப்டுவாங்க எ சின்ன பைய ஆச ஆசையா கேட்டான் வச்சி
ஆமாங்க வாழ் வாழத்த அப்பனா குடுத்துர்னுங்க அப்ப தாங்க வந்துட்ட சந்தோஷமா இருப்பாங்க
ஆமா எங்க செய்ய சைவத்தோட அசைவந்தா ரொம்ப சாப்புறாங்க விரும்பி சாப்புறாங்க புட்லா உங்க பள்ளிலல்லா எப்டி சைவ அசைவ எடுத்து வர்லாமா
என்னங்க
உங்க பள்ளிலல்லா அசைவல்லா எடுத்துட்டு வர்லாமா
அ எடுத்து போலாங்க
எங்க பள்ளி எல்லா வந்து அத எடுத்து வரக்கூடாதுங்க எதுவு அ சைவந்தா எடுத்துட்டு வரணு அசைவல்லா எடுத்துட்டு வரக்கூடாது ஒங்க பள்ளில எடுத்துட்டு வரலா
அ எடுத்து வரலாங்க
என்னதெல்லா எடுத்துட்டு வருவாங்க
இந் மாரி கிறிஸ்டின் கிறிஸ்டின்லா வந்து பீஃபா எத்துருவாங்க
அப்பிடியா
நா முஸ்லீம் முஸ்லீமு கிறிஸ்டின்தா பீஃப் எத்துருவாங்க
ம்
அ ஹிந்துதா வந்து சாப் பீஃப்லா சாப்ட கூடாது அதனால வந்து சிக்கனு மட்டன் எடுத்துருவாங்க
ம் அ செரி செரி மீன்லா எடுத்துப் போலாமாங்க
அ மீனா எட்த்து போலாங்க
அது கவுச்சி அடிக்கிற மார்ருக்குமாங்க
கவுச்சி அடிக்குந்தாங்க அத வந்து மதிய சாப்புற்னால உணவுக் வந்து ஒரு நாலு மண்நேரோ க்கு நால வந்து அப்டியே பொறுத்துக்கிட்டு ஒனஞ்ச அவுங்க வந்து நம்ப வீட்டுக்கு போனோன்னே அந்த ஸ்பேரே அடிச்சுவாங்க மே ரூம்ஸ்பேரே மாரி
ஒங்களல்லா பல ஆசிரியெல்ல ஒன்னு சொல்ல மாட்டாங்க அன்னைக்கி எடுத்துட்டு வந்தா
அ ஒண்ணு சொல்ல மாட்டாங்கல்லா
லிஸ்ட்ல இந்த யோகா க்ளாஸு டான்ஸ் க்ளாஸு அதெல்லா சொல்லி தராங்களா
அ சொல்லி தராங்க
என்ன பண்ண சொல்லிக்குத்து என்னென்ன கிளாஸ்லா நட்த்துறாங்க அங்க
ஆ வெள்ளிக்கெழமதா வந்து ஆருச்சரி ஆ அ சிலம்பொதா சொல்லித்தராங்க அப்புறோ வந்து டெய்லியு பீட்டி பீரிடு வர்து யோகா பீரிடு வர்து அப்புறு என்னது எனா டெய்லி வந்து வாரோ வாரோ வக்கிறாங்களா
எதாது ஸ்போட்ஸுலா நல்லா சொல்லி தருவாங்கலாங்க
ஆ நல்லா கோச்சிங்கலா சேத் நல்லா சொல்லி தருவங்க
என்னென்ன ஸ்போட்ஸுலா இருக்குங்க
ஆங் கிரிகிடெக்கு கிரிக்கெட்ருக்குமா ஃபுட்பால் இர்க்குமா இந்த வாலிபாலு பாஸ்கெட் பாலு ஹேன்பாலு நெறையா இர்க்குமாங்க
எத்தின் நேரோ அ ஆண்டுவிழாலா வச்சாங்களா உங்க பள்ளில
அதா அத வந்து உன்னு வைக்கிலங்க அதுவந்து கெடையாதா
இதுலெல்லா டான்ஸ்ல கலந்துப்பாங்களா பசங்க
ஆ கல்ந்துப்பாங்க
அப்டினா ஆண்டுவிழாலா முடிய லேட்டாய்டுமுலங்க என்னங்க பண்ணுவீங்க
அதுதாங்க எதோ வந்து வேன்லா வந்து அரேஞ்ச் பண்றாங்ளா ஆனா இப்பதா வந்து இவ இவன் வக்கிற்தில்ல ஆணுவல்டேனு இந்த வர்ஷோ வைக்கவேல்ல வேணா டென்த்து போற்னால வக்கவேல்ல
ம் ம் ம் இது உங்கள்ட்ட பேஸ்னா நேரமே போறதே தெர்லங்க நா என்னைக்கு ஒருநா ஃபிரீயா இருந்தா உங்ளுக் அடிக்கிறங்க
ம் சேரிங்க
உங்ட்ட பேசி ரொம்ப சந்தோஷங்க வக்குவாங்க
ம் வைங்